ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கம் தோழி என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா
நல்லா இருக்கேன் தோழி நா எழுதிட்டு்ருக்கே நீங்க என்ன பண்ணுறீங்க
நானு எழுதிட்டுதா இருக்கே தோழி என்ன எழுதிட்டுருக்கீங்க நீங்க
நா ஏ காலேஜ் ஹோம் ஒர்க்ஸ் முடிச்சுட்டுருக்கே தோழி
ஓகே ஓகே தோழி சாப்பிட்டா சா
நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல தோழி நா இங்கே கொஞ்சோ லேட் ஆகு நீங்க சாப்பிட்டீங்களா
இல்ல தோழி இனிதா
சேரி சேரி இங்க சப்பாத்தி சப்பாத்தியு முட்டைக்கறியு தோழி அங்க என்ன சாப்பாடு
இங்க வந்து மதிய வச்ச சோறு அப்பற மீன் கொழம்பு
நைட்டு சோறு சாப்ட்டா ஒன்னு இல்லயா தோழி டைஜிஸ்ட் ஆகுமா
ஆ அதுல்லா ஒன்னு இல்ல தோழி
சேரி சேரி அப்டியே பழகிட்டீங்களோ
ஆமா தோழி
சேரி சேரி செரி தோழி உங்க கெரியர் நீங்க என்ன மாரி ஆகலா அந்த மாறி நெனைக்கிறீங்க
எனக்கு வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப்ல தா இருக்கணு ஆசை ஸோ டி என் பி ஸி எக்ஸாமுக்கு படிச்சு இருக்கே
சேரி சேரி என்ன குரூப் எடுத்திருக்கீங்க காலேஜ்ல
இப்ப வந்து பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கேங்க நீங்க தோழி
நா பீ காம் தோழி
ம் ஓகே தோழி இன்னைகி காலே
சேரி
நல்லா போகுது தோழி இப்போ தான் செகண்ட் இயர் போய் நா ரெண்டாவது நாளே காலேஜுக்கு போகுறே ஃபுல்லாவே லீவு அப்டி இப்டின்னு போயிருச்சு உங்களுக் காலேஜ் எப்டி போகுது தோழி
ம் எனக் நல்லா தான் போகுது ம்
செரி செரி உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல நல்லாருக்காங்க தோழி உங்க வீட்ல
எங்க வீட்லயு எல்லா நல்லாருக்காங்க தோழி
எப்டி தோழி காலேஜ்ல அமைதியா இருப்பிங்ளா இல்ல விளையாடிட்டு இருப்பிங்ளா எப்டி
இல்ல இல்ல ஃபுல்லாவே விளையாட்டுதா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு சேந்து விளாடிக்கிட்டே இருப்போ நீங்க எப்டி அமைதியா காலேஜ்ல
ஆ சொல்லா நா ரெண்டு கலந்தது தோழி
செரி செரி உங்க ஃபிரண்ட்ஸ பத்தி எதாச்சு ஒரு ரெண்டு வார்த்த சொல்லுங்களே கேப்போ
என்னோட தோழிகள் எப்டின்னா எல்லாரு கொஞ்ச ஃபன்னா இருப்பாங்க ஜாலியா இருப்பாங்க எல்லா கலந்திருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தோழி
எ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே சிரிப்புதா தோழி எப்போமே நாங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போ கிளாஸ்ல எங்க ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எனி டைம் எங்கள திட்டிகிட்டே இருப்பா அமைதியாவே இருக்க மாட்டிங்ளா கொஞ்சங் கூட அப்டின்னு எல்லாத்துலயுமே ஜாலியா இருப்போ எல்லாத்துலயுமே டிசிப்ளின் இல்லாமதா இருப்போ தோழி பைசா லேட் ஆயிதா குடுப்போ நோட் ஏதாவது கேட்டா குடுக்க மாட்டோ அசைன்மென்ட் சமிட் பண்ண மாட் டோ அந்த மாதிரிதா இருக்கு தோழி உங்க காலேஜ் லைஃப் முடிச்சு நீங்க என்ன பண்லான்ட்ருக்கிங்க ஆமா தோழி ஜாலியா இருக்கு
காலேஜ் லைஃப் முடிச்சிட்டு தெ அப்பற வந்து இது படிக்கலான்ட்ருக்கே எ டி என் பி எஸ் சி எக்ஸாம் படிச்சிட்டு ருக்க ஆல்ரெடி அது எக்ஸாம் எழுதணு தென் சி ஏக்கு படிக்கலா பிளான் போட்ருக்கு
செரி செரி தோழி அப்ப கவர்மெண்ட் ஜாப்
ம் அதா தோழி டி என் பி ஸி எக்ஸாம் எழுதி
எக்ஸாமு எழுதிருவிங்க சைட்ல சி ஏ படிப்பிங்ளா
ஆமா
ரெண்டு சேத்து ப்ரிப்பேர் பண்ண கஷ்டமல்லா இருக்கு தோழி
ம் அதுக்குன் ஃபுல்லா டைம் போயிருல்ல லைக் இந்த இந்த இயர் முடிஞ்சுட்டுனா திரும்ப அப்படியே அதுல போய்க்கலா
செரி செரி தொழி நீங்க எல்லாத்துலயு அரியர் இல்லாம பாஸ் ஆயிட்டிங்ளா
ஆ ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர்ல வந்து செகண்ட் செம்முக்கு அரியர் போட்டே இல்லல்ல ஃபஸ்ட் இயர்ல ஃபஸ்ட் செம்க்கு அரியர் போட்டே செகண்ட் செம்ல எல்லா கிளியர் பண்ணிட்ட நீங்க தோழி
ஓகே நா அரியர் போட்டதில்ல தோழி ஒரு ஆவரேஜா கொஞ்சோண்டு படிப்பே எப்பவாச்சு
ஓ
இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போது தோழி நம்ம எதாச்சு எழுதி பாஸ் ஆயிர்லா கண்டிப்பா
இப்பதா புரிது அதுல எப்படி வந்து எப்டி பண்ணா எப்டி மார்க் கெடைக்குன்னு சும்மா இருந்து கதை எழுதுனா எல்லா மார்க் தராங்க
பேப்பர் ஃபில் பண்ணணு நீங்க ஒரு ட்வெண்ட்டி பேப்பர்ஸ் மினிமம் வந்து ஃபில் பண்ணாலே போது ம் அப்றோ வேறென்ன தோழி நான் வந்து என க்கு படிச்சு முடிஸ்ட்டு அடுத்தவ எம் பி ஏ படிக்கணுன்தா ஆச என் பேருக் பின்னாடி எம் பி ஏ வர்ணு அப்டிங்கிறது எனக்கு சின்ன வய்ஸ்லர்ந்தே ஆச முன்னாடி ஒரு சீரியல் உண்டு அ இந்த ஒரு ஒரு சீரியல் அந்த சீரியல்ல உள்ள ஆக்டர்ஸ் எனக்கு நல்லா பிடிக்கு அந்த சீரியல்லயே அவ எம் பி ஏ க்காகதான் அவ ரொம்ப போராடுவா அதுல இர்ந்து எனக்கு வந்து நீங்க பாத்திருக்கீங்ளான் தெரியில அந்த சீரியல் அதுல இர்ந்தா எனக்கு வந்து ஒரே எம் பி ஏ ஆகணு அப்டிங்குற ஒரு ஆச
ம் ம் ஓகே தோழி
ம் சேர்
கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குது தோழி
இல்ல கேட்டேன் அங்க வந்து சா சாப்பாடு எது வப்பீங்ளா தோழி சாப்பாடு எது
புரியல என்ன தோழி ஆமா தோழி நல்லா நான் சமைப்பேன் தோழி
ஓ ஓகே தோழி ஆ லவ் எது பண்றீங்ளா தோழி
இல்ல இல்ல தோழி லவ்லா இல்ல தோழி எங்க வீட்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க
ஓகே தோழி ஒகே தோழி
ம் சேரி தோழி நீங்க என்ன சமைப்பீங்ளா நீங்க
சமைக்கலா தெரியாது தோழி எதாவ்து தோணுச்சுனா சும்மா போய் எதா சாப்டுட்டு வர வேண்டிதா
சேரி சேரி அப்டி இது உங்ளுக்கு வந்து இந்த கொலாஜின் ட்ரிங்னா என்னன் தெரியுமா தோழி
ம் தெரியல தோழி அப்டினா என்னது
அப்டினா வந்து இந்த ஆ கோழிக்கால்ட்ருக்குல தோழி
ஆமா
அத வந்து நல்லா கோழிக்கால்னா அந்த சத ஒன்னு இல்லாம வெறுமென கால் வெட்டி போட்ருப்பாங்க தெரிமா ஃபிங்கர்ஸோட அந்த கால வந்து எடுத்து தண்ணில போட்டு நாங்க வந்து கொஞ்சோ மசாலாலா போட்டு அவிச்சிருவோ தோழி ஃபஸ்ட்டு அவிச்சுக்கிட்டு அத தூக்கி நாங்க ஃபிரிட்ஜ்ல வச்சுருவோ கொஞ்சோ ஆற வச்சு அடுத்த நாள் வந்து எடுத்து பாக்குமோத் அது ஜெல்லி போல இருக்கு தோழி அதுதா கொலாஜின் நமக்கு அது நம்ம கூட்டாவோ இல்ல தண்ணிலயோ மிக்ஸ் பண்ணி குடிக்கலா நம்ம ஃபேஸ் க்கு குளோயிங்லா ரொம்ப நல்லது தோழி
ஓ
நாங்க மோஸ்ட்லி வந்து அது செய்வோ எங்க பேஸ்க்கு வந்து நல்லது கொலாஜின் ஒடம்புக்கு நல்லது அப்டிங்க்றது க்காக
அப்றோ தோழி வேற இப்ப எதாது பார்ட்டைம் ஜாம் எதாது பண்றீங்ளா இல்ல வீட்ல எதாது செய்றீங்ளா
நான் வந்து மெஹந்தி போடுவேன் தோழி நான் மெஹந்தி போட போடுவே கொஞ்சோ கொஞ்சோ பைசாவு வாங்குவே பிரைட்ஸ்ட்ட இர்ந்து
ஓகே தோழி ஓகே தோழி அம்
ஒங்ளுக்கு எதாச்சு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா
இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ கொஞ்சோ ஸ்டாப் பண்ணிருக்குது
ஆ ஓகே ஓகே என்ன மாரி ஸ்கூல்லலா நீங்க என்ன மாரி கேம்ஸ் விளாடுவீங்க
ஸ்கூல்ல வந்து எந்த மாதிரி கேம்ஸ் விளயாடுவோ ஆ ஸ்கூல்ல வந்து சும்மாவே பேசிட்டு தா இருப்போ எப்பவ்மே
செரி நா ஸ்கூல் வந்து டென்த் த்து வரைக்கூ நா வந்து இந்த ரிங் தூக்கி போட்றது பால் வெச்சு தா அதிகமா விளையாடுவே அதுக்கப்புறோ நா லெவன்த் டுவெல்த்ல வந்து ஃபுல்லா நாங்க ஓடி புடிச்சு விளையாடிக்கிட்டே இருப்போ தோழி எப்பவுமே தொட்டு புடிச்சு விளயாடிட் டெ இருப்போ அந்த மாதிரி ஜாலியா இருக்கூ
ஓகே தோலி ஓகே தோழி அப்புறோ தோழி
சரித் தோழி நீங்க சாப்பிட்லியா தோழி உங்களுக்கு நேரோ ஆச்சுல்ல
இல்ல தேழி டைம் ஆகூ சாப்பிட்றதுக்கு இப்போ நா மணி வந்து ஏ எட்டரா ஆயிருக்கூ இன்னூ டைம் ஆகூ நைட்டு பத்து மணி ஆகூ சாப்ட
இல்ல தொழி நீங்க அந்த மாதிரி சோறு புரோட்டா அதெல்லா சாப்பிடும்போ கொஞ்சொ நேரத் தே சாப்பிடுங்க தோழி ஏன்னா நைட்டு் வந்து நம்ம பித்தப்பையூ கல்லீரலுமே வந்து ரெஸ்ட் எடுக்கக்க கூடிய நேரோ அந்த நேரோ நம்ம சாப்பிட்டுட்டு போய் படுத்தோனா அது ஜீரணமாக டைம் எடுக்கோ அப்புறோ அது வந்து ரெஸ்ட் எடுக்காது அங்க ஒரு ப்ராசஸிங்கே இல்லாம நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படூ தோழி நீங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தூ ஸ்டூடெண்ட் தான தோழி உங்களுக்கு தெரிஞ்சுருக்குமே கொஞ்சொ கொஞ்சொ எல்லாமே
ஆ கொஞ்சொ கொஞ்சொ தெரியயூ ஆனா வந்து நம்ம அதெல்லா க கடைப்பிடிக்கிற ஆள் கிடையாதுல்லா தேழி
செரி செரி வெளியுமே அதிகமா சாப்பிடாதீங்க இந்த அஜினோ மோட்டோல்லா ரொம்பல்லா உள்ள சேத் செட் ஆகாது எனக்குல்லா சாப்பிட்டாலே எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரூம் நா ரொம்ப அவாய்ட் பண்ணிருவே தோழி என் பிரண்ட்ஸ்ல்லாமே கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி பிங்கோ அதெல்லா ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்கா நா ரொம்பல்லா எடுக் க மாட்டே தோழி தொடவே மாட்டே தோழி சும்மா பேருக்கு ரொம்பக் கம்பல் பண்ணாங்கன்னா ஒன்னாச்சு ஒன்னு சாப்படுவே சாப்பிட்டாலுமே ரொம்ப நேரொ நடப்பே நா ஒன்னு சாப் லி ஏன்னா நமக்கு செட் ஆகாது நமக்கே தெரியும்ல்ல தோலி
காலேஜ்ல நீங்க வந்து எதாச் கேம்ஸ் ஆடூவீங்களா தோழி
காலேஜில்ல ஆமா தோழி நாங்க வந்து இந்த யூனோ தெரியுமா தேழி யூனோ கார்ட்ஸ் வெச்சி விளையாடுவாங்க அந்த யூனோ விளையாட் போவோ அதிகமாக அதல ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லேஸி அந்த விளாட்றத்துக்கே மறுபடியூ குடுப்பாங்க அப்றோ காட்ஸ் விளாடுவோ கார்ட்ஸ்ல கொஞ்சொ நல்லா விளாடுவே தோலி
ஓ நீங்க சொல்றது அந்த கழுத கேம்மா தோழி
ஆமாம் ஆமா ஆமா அதுதா நாங்க அதிகமா விளையாடுவோ அதல நறய உண்டு ஹான்ரை ஒரு நாள் ட்ரெயின்னூ ஒன்னு சொல்லிக் குடுத்தே தோழி அத ஃபுல்லா சீட்டிங் பண்ணி சீட்டிங் பண்ணி விளாடிட்டாங்க அதுக்கப்புறோ இத வெச்சி ஓகேன் விளாடிட்டு இருக்குறோ இப்பத்தைக்கு இன்னிக்கு நாங்க விளாடவே இல்ல தோலி ஏ ஃபரண்ட் கொஞ்சொ பேசியே டைம் பாஸ் பண்ணோ
ஓ யாரூ தோழி மோஸ்ட்லி கழுதயா இருப்பாங்க
மோஸ்ட்லி எங்க இது கேங்லே ஹைட்டா ஒரு பொண்ணுண்டு தோழி அவெ தா மோஸ்ட்லி வந்து கழுத
தோ
நீங்க என்ன மாரியான கேம் காலேஜ்ல விளயாடுவீங்க
ஆ நாங்களூ இந்த கார்ட்ஸ் விளைடுவோ அதுல வந்து ரெண்டு பேரூ கழுதயா மோஸ்ட் த்தி இருப்பாங்க நாங்க எங்கக்குள்ளயே போட்டி போட்டுக்குவோ யாருக் கலதியார் வறராங்கன்னு
ஆ ஓகேேநாங்க இந்த மாரி கழுதயிட்டாங்கன்னா அந்த யஷ் கார்ட்ட குடுத்துருவோம்
அதுல ஒரு பொண்ணு இருக்கா தோழி என்ன தெரியுமா பண்ணுவா கார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கும் மோது கார்ட்ஸ மாத்தி மாத்தி வெப்பா தோழி
அச்சச்சோ இந்த மாதிரியான வேல தான் தோழி எங்க இதுலயும் நடக்கும் ஒரு பொண்ணு இப்டி தான் தோழி பண்ணுவா எனக் னக் அந்த மாரி சீட்டிங் பண்ணி சீட்டிங் பண்ணால் கொஞ்சோம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் ஆனா அது டென்ஷன் ஆகாத மாதிரி பண்ணணும் தோழி அதான் என்னோடைய இதுவே
ஓகே தோழி ஓகே தோழி நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு முறை பேசுவோம்
பேசலாம் நன்றி வணக்கம்